சலாமு
ஹாய் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஹாய் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே சிஸ்டர் வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க எங்க பாப்பாலா நல்லாருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ்டர் இப்பதா தூங்குறா சின்னவ தூங்கிட்டா பெரியவ வந்து ட்டு டி வி யில வந்துட்டு பன்னெண்டு மணி வரைக்கு சீரியல் முடியுதா பன்னெண்டு மணி வரைக்கு பாப்பாங்க அவங்க அத்தைம்மாவோட சேந்து சீரியல் பாப்பாங்க
அப்படியா ஓக்
நீங்க அ நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஒர்க்கெலா முடிஞ்சச்சா
ஆ ஒர்க்க முடிஞ்சிருச்சு இன்னைக்கு பையனு சீக்கிரமா தூங்கிட்டான் தூங்கமா தா இருந்த இன்னைக்கி ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டேனா
ஆ ஆ
தூங்க போட்டா தா காலையில் சீக்கிரமாக ஸ்கூல் போய எஞ்சிக்கணு இல்லா கட் கண்ணு கெட்டு போயரக்கூடாதுல்ல அதனால் தூங்க வைச்சாச்சு அலட்டி அதட்டி படுக்க வச்சாதா தூங்கவே செய்யறாங்க
ஓ செரி செரி பரவாயில்ல உங்களுக்கு பயப்படுவாங்க
ஆமா எனக்கு நல்லா பயப்படுவா
ஐயோ என் பொண்ணுங்க ரெண்டு பேருமே எனக்கு பயப்பட மாட்றாங்க சிஸ்டர் சுத்தமா பயப்பட மாட்றாங்க ஆமா அவங்க அத்தம்மாவுக்கு மட்டும்தா பயப்படுறாங்க
ஆஹா இங்க என்னைக்கு பயப்படுவா அடிப்பேன்ல அதனாலய பயப்படுவா இன்னு என்ன பண்ணுவே தனியா ரூம்ல கொண்டு போய் அடி கட்டுமானு பயமுடுத்திடுவே
கண்டிப்பா நா வந்து உங்க ரெண்டு பேரும் அடிக்க மாட்டேன் ஏன்னா அடிக்க விட மாட்டாங்க அவங்க அத்தமா அவங்க கூட கோவோ வந்தா அடிப்பாங்க நம்மள அடிக்க விட மாட்டேங்க ஏன்னா அவங்கத சாப்பாடு ஊட்டுறாங்க பாத்துக்கறாங்க அப்டி இருக்கிறதுனால நம்மள தொட விட மாட்டாங்க ஆ யாரு என் பிள்ளையை தொடக்க கூடாது என் பேத்திகள அடிக்க கூடாது அப்டின்னு சொல்லிடுவாங்
அது சரி
அ அதனால நம்ம தோட மாட்டோம்
அப்ப சப்போர்ட்டிவக்கு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சேட்ட பன்னு
அதேதா சப்போர்ட்டிவ்க்கு ஆள் இருக்கனால இப்போ நம்ம ஏதாவது ஒன்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ணிறாங்கனா போயிட்டு அவங்கள்ட சொல்லி நம்மல திட்டுவ திட்டுவ திட்டுவாங்க அப்பன்னா நம்ப போய் அம்மா அப்டி பண்றோன் ஸ் சொன்னா அவங்க திட்டுவாங்க அம்மாவ நம்மள எதுவு சொல்ல மாட்டாங்க அப்டின்னு
இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாமே பயங்கரமான பிள்ளைங்களாருக்
ரொம்ப வெவரமா இருக்குங்க நீங்க வேற என் பொண்ணுல்லா சின்னது இன்னைக் கி அ ரொம்ப நேரோ விளையாண்டுட்டே இருந்த அவங்க அத்தா வந்து தூங்க விட மாட்டாங்க அவள அதனால செரின்ட்டு விளையாண்டுட்ருந்தா அப்பதா செரி ரொம்ப அழுகவு பால குடுத்துத் தூங்க வப்போ அப்டின்ட்டு ஃபீடு பண்ணிட்ருந்தே அப்டியே தூங்கிட்ட மடியிலயே செரி அப்டி தூக்கி மாமி தொட்டில போடுங்க தூங்கட்டு அப்டின்னு சொன்னே பாத்தா இவ இவள தூக்கி தொட்டியில போடையில அவங்க அத்தா இருந்து வந்துட்டாங்க ஹீ தொட்டியில போடாதீங்க போடாதீங்க அப்டின்னு சொல்லிட்டு அவள அவ பேர சொல்லிக் கா அ கூப்பிடுறாங்க அவங்க அத்தா கூப்பிட்டாங்களா தூங்குனவ உடனே முடிச்சுட்டு வா அத்தா தனா அதுக்கப்பறோ அந்த தூக்கோ எங்க போச்சுன்னே தெரியில ஒரு நிமிஷோ தா அதோட ஆ அதோட அத்தாத் தனா உங்கக்க உங்களோட வெளையாண்டுகிட்டு அ இவ கொஞ்சோ ரொம்ப ஆக்டிவா இருக்கா சிஸ் சர் சாப்பாடு நா எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருவா அவங்க அத்தாவுக்கு தட்டு தட்டு எடு இப்பதா ஒன்னேகால் வயசு தா ஆகுது
ஒன்னே கால்
ஆ நா சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க அத்தாவுக்கு தட்டு வேணும்னு கேட்டுன் தட்டு எடுத் துட்டு மொத ஆளா வச்சு சாப்பிடுங்க அத்தான்ட்ருவா
பாத்தீங்ளா அப்ப எவ்ளோ விவரமா இருக்குங்கோ
ங்க என் மூத்த பொண்ணு அப்படி இல்லப்ப இப்ப இப்ப அதுக்குள்ளயுமே இவ இவ பொறக்குறதுக்கு இப்ப நாலு வருஷோ கேப் ரெண்டு பேர் இருக்கு அதுக்குள்ள இது பாத்தீங்கன்னா இது அ பாத்தீங்கன்னா இவ்ளோவு வெவரமா இப்டின்னா புள்ளைங்க இருக்குங்களா நமக்குல்லா ஒண்ணுமே தெரியாது
நாம படிக் கே நம்மளுக்கு அஞ்சாறு வயசலயே ஒன்னு தெரியாது ஸ்கூல்ல ஒ ஸ் கூல்ல மூக்கு ஒழுகிட்டு அப்டிதாய்ங் கெடந்து அஞ்சாறு வய்ஸ்
ஆமா ஆமா இப்ப இருக்க பிள்ளைங்களா அப்டி நம்ம அனுப்பனோன்னு வைங்க அவ்ளோதா ஏ பொண்ணுலா கச்சிஃப் குடுத்துல்லன்னா அன்னைக்கு வந்து எனக்கு ஒரே சண்ட தா மாமியார் மருமக சண்ட மாரி எனக்கு எ மகளுக்கு நடக்கு
அதே தா அது மாதிரி பாருங்க நீட்ட தலகட்ட சொல்லி பூ பெரிய பூவா கேக்குறீங்க
கண்டிப்பா ஐயையோ எ பொண்ணுல்லா பூ கேப்பா செரின்னு உதிரிப்பூ வாங்கிட்டு வந்து கட்டி வைப்பாங்க அவங்க அத்தம்மா மெனக்கெட்டு ஒக்காந்து கட்டுவாக கட்டி வச்சிருப்பாங்க ஃபிரிட்ஜில வச் சி மொல்ல நாங்க நாங்க வைக்க கூடாது தெனக்கு கட்ட தெரியு பூ எல்லாமே கட்டுவ நீங்க கட்டுவீங்களா
எனக்கு பூ கிட்ட தெரியாது நா கோர்க்கதா செய்வே என் தங்கச்சிதா கெட்டுவா இங்கே தங்கச்சி பொண்ணு இருக்க அவ என்ன பண்ணுவா தெரியுமா இப்ப நம்ம பூ எங்க வப்போ ம்ச் பின் மண்டைல தான நம்ம வப்போ ஏன்னா நம்ம எப்படி தல கட்டுவோ அங்க ரெண்டு உச்சிக்குடிமி சின்ன குடுமி தா இருக்கு அது என்ன பண்ணனா நம்ம எப்படி வைப்போமோ அது மாதிரியே வைக்க சொல்லுவா
ஏ பொண்ணு அப்படிதா பண்ணிட்ருக்கா நீங்க வேற
பூ முன்னூறு பூ வாங்குனாதா அதுக்கே அழுகுதிப் இப்டி ஆடண்மா பூ ரெண்டு சைடு பெருசா
ம் ஏ பொண்ணு என்ன பண்றா தெரியுமா பின்னாடி சும்மா பூ குத்தி விடவா அப்டி முடி மாரி இப்டி தொங்கனுமா அந்த பூவ இப்டி இப்டி ஆட்டிக்கிட்டே இப்ப திரியணுமா என்ன என்ன பண்ணுதுங்கன்றீங்க
அழவுது இங்க பூக்காரி இங்க கிராஸ் ஆகி போனாலே அந்த பூக்காரி பேர் பேர் இருக்கு அவுங்களுக்கு அந்த பேர சொல்லி இது கூப்டுது பூவ தந்துட்டு போங்கன்னு சொல்லி சரி நூறுன்னா எவ்ளோ சிஸ்டர் பூ நூறு பூ எவ்ளோ தருவங்க கு ட்டயாதா குடுப்பாங்க இது இவளுக்கு வயசு ரெண்டர வயசுதா ஆச்சு ரெண்டே முக்கா வயசு ஆகுது ஆ அப்போ முன்னூறு பூ வாங்கினாலு காண மாட்டேக்கு பத்தல்லங்கறா
ம்
அதா அவ அம்மாயி இப்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு கவலப்பட்டுட்டு இருக்கேன்னா வர்ட்டா வேற வர்றாங்ளா
ஓ
ஏனா இவ எப்டியு பூ வெக்க விட மாட்டா எல்லாத்தையு அவளுக்கே கேட்டுருவா
பொண்ணுங்க அப்டிதா இருக்காங்க சரி இப்ப அவ்ளோ பூ வாங்கி கட்டி வெக்கிறமே நீங்க கொஞ்சோ வெச்சுக்கோங்க அப்டின்ற மனசு வ கொழந்தைங்களுக்கு வரமாட்டீ இப்போ ஹஹா நீங்க வெக்காதீங்க எனக்குதா நான்தா டெய்லி ஸ்கூலுக்கு வெச்சுட்டு போவேன் அப்டின் என் பொண்ணு வெச்சுட்டு போவா அத அழுகி தூக்கி போட்ட கூட அவளுக்கு மன சு ஆரிரு ஆனா நாங்க தலைல வெச்சிடக் கூடாது
இதுக்கு அந்த கொஞ்சோ விவரமான பிள்ளைனால் கூட செரி ஓகேங்கலா ரெண்டரை வயசு ரெண்டே முக்கா வயசுல என்ன நெனைச்ச டிரெஸ்ஸுபுது ட்ரெஸ்ஸா கேக்குது கொஞ்சோ இந்த டீசர்ட் எதாவது போட்டு விட்டாலு வெக்கையா இருக்குன்னு சொல்லி ட்டு அஹ புது கவுன் எடுத்து போட்டு இப்போ பொறந்த நாளுக்குனு சொல்லிட்டு அம்மா ட்ரெஸ் எடுத்து வெச்சிருக்கு நேத்து ஃபுல்லா கூட்டு எனக்கு அந்த ட்ரெஸ்ஸ போடுனு அந்த ட்ரெஸ்ஸ போடு அந்த வலைல போடுன்னு சொல்லிட்டு கூட்டோ அதுக்கப்றோ என்னெல்லாமோ சொல்லி சமாதானப்படுத்தி வெச்சிருக்கு
என் பொண்ணு அப்டிதா இன்னிக்கு காலைலயே வளவி நேத்துதா போட்டு விட்ட ஸ்கூலுக்கு ஒரு பட்ட வளவி ரெண்டு வளவி கைல அழகா போட்டுவுட்டே இன்னிக்கு வந்துகிட்டு கொஞ்சோ ஜிகு ஜிகுன்னு ஃபுல்லா ரெண்டு கைல நெறையா போடுற மாரி சத்தங் கேக்கிற மாரி வளவி வாங்கி வெச்சிருந்த அத இன்னைக்கே போட்டு விடு இப்பவே போட்டுவுடுணு அந்த வளவிய கல்ட்டி தூக்கி எரிஞ்ச்சிட்டு இன்னைக்கு ஒரு வளவி மாட்டிட்டு போனா ஸ்கூலுக்கு இப்டி டெய்லி ஒன்னு வேணுமா டெய்லி புது டிரெஸ் வேணுமா பழைய டிரஸ் எடுத்து போட்டம்னா இதுக்கு என் சின்னவ அப்டி சண்ட போட்டா கூட பரவால்ல பெரியவதா அப்டி பண்றா இல்ல யூ கே ஜி போய்ட்ருக்கா சிஸ்டர்
யு கே ஜி யு கே ஜி பையன் வயசுதா
அதுதா ஆனா அவதா அப்டி பண்றா புரிய மாட்டீது டெய்லி ஒரு கெவுன் போடுணுமா போட்ட கெவுனே போட கூடாதா அப்ப எத்தின கெவுனுதா எடுத்து வெக்கிறது
பேசாம ஜவுளி கடையே தூக்கி வெச்சிர வேண்டிதா இவுகளுக்காக
ம்ஹு இதாது பரவால நா ஒவ்வொன்னு சொல்லிருவ பேசாம யார் ஜவுளி கட வெச்சிருக்காலோ அவுங்களுக்கு உன்னய கட் டி குடுக்கறோம் சொல்லிடுவே நானு ஒரு நேரோ
இங்க இங்க நாங்க அததா சொல்லுவோ பேசாம பூ யார் விக்கிறாங்ளோ பேசாம பூக்காரி மவனுக்கு போய் வாக்கப்பட்டுக்கோ அப்பதா டெய்லி பூ ஃப்ரீயா கெடைக்கு ஒன் அ இப்பல்லா பரவால்ல சிஸ்டர் அன்னைக்கெல்லா நூறு பூ வந்து இந்த பெருநாள் டைம்ல நமக்கு ஓகே எம்பது ரூவா தொண்ணூறுவா சம்திங் இருந்துச்சு
ஐயோ இங்கெலா நூத்தம்பொரூவா விக்குதுங்க நாங்க இருக்க பக்கம்லா நூறு பூ நூத்தம்பொரூவானா எங்கெங்க போறது
ஆ இங்க தொண்ணூறுபான்னு சொன்னாங்க இந்த பிள்ளைக்கு முந்நூறு பூ வாங்கி வெச்சு விட்ருக்கு நாங் ங்க வந்து ஏரநூறு ஏரநூறு பூ வச்சிருக்கோ இது ஒரே அழுக அவ அம்மாவு வக்கெ விடமாட்டிக்கா அதையு கழட்டி இதுல கெட்டி செரி வச்சு நல்லர் நல்லா இருந்தா சேரி ஓகே முடியே இல்ல ரெண்டு ரெண்டு உச்சிக்குடும்மிக்கு தா முடி இருக்கு இதுல எப்டியுடி வெக்கிறது அசிங்கமா இருக்குன் சொல்லியாச்சு ஆ ஹா
ம்
வச்சே ஆகணுன் கூட்டங் கடேசில அவ அம்மா தலைய வெறுமனையா போட் டு ஃபுல்லாத்தையு கெட்டி வச்சிவுட்டுச்சு அதுக்கப்றோ பேசாம இருந்துச்சு இதுங்கள என்ன பண்றது
இல்லனா அழுது வீம்பு புடிக்கிறாங்க சிஸ்டர் அந்த வீம்பு தா சிஸ் ஸ்டர் தாங்க முடில ஐயோ எ பொண்ணுலா அழுக ஆரம்மிச்ச அவ அழுகுறதுனாலே செரி என்னமோ பண்ணு அப்டின்ட்டு நம்மளே செஞ்சு குடுத்துருவோ அவ கேக்
எரிச்சல் நமக்கு அதா அழுதாலே கராவிட்டே இருந்தாலே எரிச்சலா இருக்கு
உண்மையாவே நை நை நைன்னு சொன்னா நமக்கு கடுப்பாகுதுல
அதேதா இங்கயுமே எ பையன்லா அந்த விஷ்யத்து துலலா தாங்கோ சமத்துப்பைய ஆனா கேப்பா இப்ப நா எதா சொல்லி இது பண்ணக் கூடாதுன்னா போய் ஒக்காந்துருவா அதா எ தங்கச்சி சொல்லு நீ ஓ புள்ள நீ சொல்றத கேக்குறா
ம்
எ புள்ள நா சொல்றத கேக்க மாட்டிக்கேடி நீ பழக்கிட்ட
ம்
ஆரம்பத்லலா அதெல்லா விரும்பாது
இல்ல ஒவ்வொரு பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க சிஸ்டர் இப்ப ஏம்ட்டு பெருசு என்ன பண்ணு அது ஒன்னுக்கு வந்து கேக்குது அப்டின்னா அவகிட்ட நம்ம சொல்லிட்டோ இல்ல முடியாது இல்ல வேணா பண்ணக்க கூடாது அப்டின் சொல்லிடம்னா விறு விறு விறுனு கோச்சுக்கிட்டு போய் ஒரு ஓரமா போய் ஒக்காந்துருப்பா செவத்தோரமா இப்ப அத பாத்துட்டு சின்னவளு பண்ண ஆரம்மிச்டா அந்த மாரி ஆனா சின் சின்னவ என்ன பண்ணுவா ஓனு அழுதே காரிய சாதிச்சிருவா இருந்தாலு அவளுக் வந்து எதாவ்து நம்ம சோ அவக்கிட்ட கோச்சுக்கிட்டோ அப்டினா விரு விருனு போய் செவத்தோரமா அப்டி வாய ஒரு மாரி பண்ணிக்கிட்டு இப்டி நிற்கிறாளுங்க ரெண்டு வேரு
அது செரி நைட் என்ன சாப்ட்டீங்க
நைட்டு சிஸ்டர் நேத்து மீன் கொழம்பு வச்சது இருந்துச்சு இன்னக்கி ஆ நா சாதம் நா சாதமே சாப்ட்டுப்பே ருசியா இருக்கு அ அது என்னன்னா நேத்து வந்து கத்ரிக்கா போடாம விட்டுட்டோ மீன் மீன் கொழம்புல கத்திரிக்கா முருங்க்கா அந்த மாரி காய் போட்டா எனக்கு ரொம்ப புடிக்கு மாங்கா போடுவோ மேக்சிமம் இப்பலா வந்துட்டு கத்திரிக்கா முருங்க்காலா போட்டாலே புடிக்கு அது நேத்து மீனெ ல்லா காலி ஆயிடுச்சா இப்ப வெறு கொழம்பு தானே இருக்கு இன்னைக்கு என்ன பண்ணாங்க மாமி தனியா எண்ணெ கத்ரிக்கா கொழம்புக்கு எப்டி வதக்குறோ அந்த மாரி கத்திரிக்காய நல்லா வதக்கிட்டு ஆ லேஸ் கொஞ்சமா கொழம்ப ஊத்தி அப்டியே கொதிக்க விட்டு வெந்ததுக்கப்றமா மொத்த கொழம்பையு ஊத்தி ஒரு கொதி கொதிகவிட்டு அப்டியே வச்சாங்க நல்லா சூப்பரா இருந்துச்சு கத்திரிக்காயவச்சுகிட்டே இன்னைக்கு சாப்ட்ட நா
அது செரி அப்ப அனுப்ச்சு வுடுங்க நாங்களு சாப்ட்டுக்கறோ
வாங்க வாங்க எதுக்கு அனுப்பிச்சுடணு வாஸ் த்துலெல்லா அனுப்புன கொட்டியே தீத்துறுவாய்ங்க இந்த படத்துல சொன்ன மாரி வத்தக் கொழம்பு
வத்தக் கொழம்பு பல வெரைட்டிஸ்ல சமச்சு தள்ளிர்வீங்க
அதுதா அந்த மாதிரி வாங்க சமச்சு போட்றோ
வந்துருவோ கண்டிப்பா ம் இன்னைக்கு இங்க வந்து இங்க இன்னைக்கு வந்து பரோட்டா அது சாப்ட்டுடுதா இன்னு ரெண்டு நாளு கல்யாண வீட்டு சாப்பாடு ரெண்டு நாளாவே காலைல நைட்டுக்கு புரோட்டா தா சாப்ட்டது
அப்டியா அ
இன்னைக்கு புரோட்டா ஏனா இன்னைக்கி காலைலயு இன்னைக்கு வரை கல்யாண வீடுதா அப்டிங்கறதுனால இன்னைக்கு காலைல வந்த புரோட்டா இருந்திச்சி அப்டினு சொல்லிட்டு இன்னைக்கு அதயே சாப்டுட்டோ அது சாப் அதா நெஞ்சி கரிசிட்டே இருக்கு என்னனவோ பண்ணிட்டுருக்
பண்ணிட்ருக்கு ம் லைட்டா சுடுதண்ணி வச்சு குடிங்க
எல்லா பண்ணியாச்சு ஜீரகத்த போட்டாச்சு அப்பறோ ஓம வாட்ரு குடிச்சிட்டே
ஆ
அது எதோ நல்ல இதா இருக்கு
சேரி சிஸ்டர் சேர் பாருங்க
ஆ சேரிப்பா அப்போ சேரிங்களா அ பாய் பாய்